வணக்கம் தோழி
அ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இரு
ஆ அ நல்லா இருக்கே தோழி நல்ல மருத்துவ பயன பத்தி பேசணுனு தோழி அப்டின்னு பாத்தா அந்த முடக்கத்தான் பாத்தீங்கன்னா சனிய தோழிக்கெல்லா பரவால்லன்னு சொன்னிங்கல்ல தோழி
ஆமா தோழி நா சொ
அதே மாரி வந்து இந்த ஆர் எஸ்பதி எலல்லா இருக்குல தோழி
ஆமா
அந்த இலைய பாத்தீங்கன்னா எங்க வீட்டு சைடு அம்மா வீட்டு சைடு நிறைய கிடைக்கு தோழி
ம்
ஆ எனக்கு வந்து எப்டின்னா அந்த தண்ணீல போட்டு அத வந்து எரிய வச்சிருவாங்க சுடுதண்ணில வெறகடுப்புல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட சாயோ எறங்குனா மஞ்சக் கலரா இருக்கு தோழி
ஆமா
அந்த தண்ணிய வந்து நீங்க குளிச்சிங்க குளிச்சு தல குளிச்சிட்டு நல்லா எண்ணெ வச்சு எதுவு குளிச்சுட்டு வந்திங்கன்னா அ ஒடம்பு நல்லா சளி அழுப்பு இன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன சொல்றது உடம்பு வலி எந்த இதுவுமே வந்து ஒன்னு பண்ணாது தோழி ம் தலை முடியுமே வந்து நல்லா இருக்கு தேச்சு குளிக்கும்போது
ம் கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொன்ன யோ வந்து உண்மையிலேயே வந்து நானு செஞ்சு பாத்திருக்கே தோழி வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் வலிக்கு ரொம்ப நல்லது ஆர் எஸ்பதி எலையை கொதிக்கவச்சு குளிப்பாட்டினோன்னா வந்து சளிக்கு நல்லது வந்து
ஆ ஆமா எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பாக்க வந்தாங்கனா வெச்சுக்கங்களே
ம்
அந்த ஆர் எஸ் பதி எல என்ன பண்ணுவாங்க ஒரு பையில ஃபுல்லா பறிச்சு எடுத்துட்டு வருவாங்க நா வந்து வார ல ரெண்டு நாள் கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு உச்சந்தலையில வந்து நல்லா அந்த வாசன இறங்குற மாரி நல்லா தண்ணிய விட்டு தேச்சு விடுவே அந்த வாசன போயிரு உடல்ல
ஆமா தோழி இப்ப நீங்க சொன்ன மாரி இது இல்லாம நா இன்னொரு ஒரு முறையு சொல்றன் தோழி நல்லா சுடுதண்ணிய போட்டு கொதிக்க வெக்கணு தோழி அதுல என்ன பண்ணனும்னா புளி எல இருக்குல்ல தோழி நம் சமயலுக்கு பயன்படுத்துவம்ல்ல அந்த புளிய மர துள்ள எலைகள பறிச்சு ம் அதோட ச்சு வேப்ப எல இது எல்லாத்திமே போட்டு நல்லா கொதிக்க வெச்சு குளிப்பாட்டி பாருங்க சொல்றே அதுவு உடல் வலியு கேக்கு உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது சூட்ட வந்து கொறைக்கு தோழி வந்து பாத்தீங்கன்னா ம் இப்போ அதயு வந்து சரி பண்ணி குடுக்கு இந்த ஆரர இது வந்து நறய பேருக்கு தெரியாது தோழி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆரஸ்பதியேதா போட்டு அதிகமா குளிப்பாங்க ஆரஸ்பதியவிட அதிக பவர் வாய்ந்தது வந்து இந்த நொச்சி எல எல்லாம் பாத்தீங்க
ஆமா நீங்க சொல்ற மாரி தோழி எல்லா எலைகளுமே வந்து மருத்துவ குண உடையது தான் ஆனா இந்த ஆரஸ்பதி எல வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல நா சின்ன புள்ளையா இருக்கயில என்னா பண்ணுவாங்கன்னா மரத்த வெட்டி போட்டுவாங்க இதுல உள்ள சருக என்ன பண்ணுவோ தோழி நாங்க எடுத்துட்டு வந்து கொளுத்தி அத வந்து என்ன பண்ணுவோ சாம்பலா இது பண்ணி அந்த புண்ணுலா இருக்குல தோழி கை கால்லல்லா சரங்குல்லா வருல அந்த எடத்துல வந்து என்னா பண்ணுவோ தேச்சு குளிச்சம்னா அந்த எடத்துல உள்ள அ எப்டி சொல்றது அந்த ஈ க்கிறது இந்த ஊல் வடியுறது இதெல்லா சரியா போய்டு அப்பறப் பாத்தீங்கன்னா இந்த கோயிலல்லா அரச மரோ இருக்குல்ல அரச பழுப்பெடுத்துட்டு வந்து சுட்டு ஆத தேங்கா எண்ணைல கொழ பி அதுக்கப்பறோ வெக்கணு ஃபர்ஸ்ட்டு ஆரஸ்வதீ எல சாம்பள போட்டு தேச்சு குளிச்சர்ணு அதுக்கப்பறோ என்னா பண்ணு இந்த ஆர செடி பழுத்த எலய வந்து எடுத்து சுட்டு அஹ் தேங்கா எண்ணெய்ல வந்து சூடு பண்ணி அந்த எடத்துல தேச்சம்னா அஹ் அந்த புண்ணு வந்து ரெண்டு நாள்ல ஆறிடு அந்த தலும்பு மாறிடு அதுதா பெரிய விஷ்யோ
ஆமாந் தோழி நீங்க சொன்ன அந்த அரச எலைய வந்து நல்லா காஞ்ச சருகா கடக்கு அது வந்து நா வந்து பாத்திருக்கோ எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டி வந்து ஒரு மண்ணெண்ண வெளக்குலா வந்து சுடுவாங்க சுட்டு அது வந்து கருகி வந்து கீழ விழு அதல்லா எடுத் து ஒரு கிண்ணத்துல வச்சு அத தேங்கெண்ணய கலந்து அந்த புண்ணு மேல போடுவாங்க பாத்தீங்கனா ரெண்டு மூண் நாளே அந்த காயங்கள் வந்து அறிவிடு அது நானு பாத்துருக்க நானு அனுபவிச்சு இருக்க தோழி வந்து பாத்தீங்ன்னா இது இல்லாம இன்னொன்னு என்ன என்ன பாத்தீங்கன்னா தோழி நம்ம சாதார்ணமா கீழ விளா விளாடுறப்போ பாத்தீங்கன்னா தேங்காண்ண இருக்குல தோழி அந்த தேங்கெண்ணய வெச்சாலே அந்த புண்ணு வந்து தேங்கெண்ணயே ஒரு வந்து ஒரு மருந்துதா தோழி அது ம் தேங்கா தேங்கா சப் ட்டு வந்து கொலஸ்ட்ரால் அப்டின்ட்டுக்வாங்க ஆனா தேங்கெண்ணய வந்து கேரளா மாநிலத்துல அதிகமா பயன்படுத்துறாங்க ஆனா அவுங்களுக்கெல்லா எதுவுமே பாதிக்கல வந்து தோழி வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து அழவா பயன்படுத்துணோம்னா எதுவுமே வந் ந்து நம்மளுக்கு வந்து தீமை விழைவிக்காது அளவுக்கு மீறி போறப்பதா எல்லாமே வந்து நம்மளுக்கு பாதிப்பா வந்து சேர்த்து முடியறது உணவு வந்து உ உணவு வந்து அளவு என்னமோ சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்டின் சொல் லுவாங்க அது தேனா இருந்தாலு சரிதான் ஆ விஷமா இருந்தா
அந்த தேங்கா எண்ண பாத்தீங்கன்னா வச்சுங்க தோழி தேங்கா எண் இதோட மன வந்து வீட்டு்லல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கல அந்த தேங்காலா வீட்ல நம்ம வீட்ல அதிகமா இருந்துச்னா நல்லா சேத்து வச்சு அத நல்லா ஒடச் சு காய வச்சு கொப்பரயாக்கி கொண்டு மிஷின்ல கொடுத்து ஆட்டி எடுத்து நம்ம தேங்காண்ணய தடவுறோ அந்த தேங்காயெண்ணய சமையலுக்குமே யூஸ் பண்றாங்க தோழி பெரும்பாலு நம ம சில ஊர்லல்லாம் வந்து அதய அத வந்து சமையலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க ஆனா நம்ம தா அதை யூஸ் பண்ணுறதில்லை நா வந்து என்ன பண்ணுவே இந்த வறுவலு மீன் வறுவலு கத்திரிக்கா வறுவலு எதெல்லா வறுக்குறேனோ எல்லாத்தையு ஊத்திட்டு வந்து
நானு செய்வே தோழி வந்து பாத்தீங்கன்னா ஆ தோசய வார்க் றதுக்கு செய்வே தோழி பாத்தீங்கன்னா தேங்காச் சாதயோ பண்ணுவே அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கத்திரிக்காவ ஏ உருண்டக்கழங்கு இந்த மாரி பொரியல் வகையிலியு பாத்தீங்கன்னா தேங்காண்ணையு சேப்ப தோழி வந்து அது வந்து மனமு நல்லாருக்கு ஓ சுவையு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய நல்லெண்ண கடலெண்ணெயோடு இதுல செய்யறப்ப தேங்காண்ணெய்ல செய்யறப்பை இன்னு வாசனையு நல்லாருக்கு சுவையு வந்து நல்லாருக்கு தோழி வந்து பாத்தீங்கன்னா நீ எப்டி தோழி உங்க வீட்ல தேங்கா கெடக்குமா நீங்க வில குடுத்துதா வாங்குறீங்ளா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா எங்க கொள்ளைலே வந்து தேங்கா மரோ தென்ன மரோ நெறயாருக்கு அதனாலதா நாங்க இயற்கையாவே எங்க வீட்லந்து பறிச்சு எண்ண ஆக்கி நாங்க பயப்படுத் தோ தோழி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு போக மீதிருக்க தேங்கா பாத்தீங்கன்னா நாங்க வெளில வந்து வித்து ருவோ தோழி வந்து தோதி நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு இதே மாரி நல்லண்ணயா எண்ண மாற்றலாம் தோழி வந்து பாத்தீங்கன்னா அ
ஆ கேக்குது தொழி எனய தேங்காண்ணய பாத்திங்க தொழி ஆ எங்க வீட்ல தேங்கா மரோ இருக்றனால நா வெலக்கி குடுத்துருவே தொழி எனக்கு தேவயான ஆ தேங்காய் சரடுகள மட்டு ரெடி பண்ணிட்டு அத வச்சு எண்ண ஆட்டிடுவோ மீத என்ன பண்ணுட்டு அன்னைய ரேட் டுக்கு எவ்வளோ வெளிக்கெல்லா அவ்ளோ போட மாட்டோ நெறயா அது இல்லன்னா எனுடைய தோழர்களுக்கு யாருக்காவது இல்லாதங்களுக்கு குடுத்துருவோ பறிக்கும்போது எளநி இருந்தாலு பறிச்சி எடுத்துருவோ அதனால தேங்கா வந்து விற்பன ஆயிடு தோழி எனக்கு தேவயானது மட்டு எண்ணய மட்டு ஆட்டி வச்சு ம் தொழி ஆனா எப்பவும் தேங்காருக்கு எங்க வீட்ல தேங்கா பாலு இடியாப்போ இந்த மாரி உணவுகள மேற்கொள்ளும்போது தேங்கா பால் அதிகமாவே யூஸ் பண்ணிப்போ
சரிங்க தோழி அடுத்து பாத்தீங்கன்னா எங்க வயல்ல வந்து எள்ளு தோழி வந்து இப்ப நல்லண்ண இருக்குல்ல தோழி அதுக்கு வந்து எங்க நாங்க வந்து கடையில வாங்க மாட்டோ எங்க வீட் எங்க வயல்லே வந்து எள்ளு தெளிச்சு வச்சிருக்கோ தொழி அந்த எள்ளு வந்து என்னா பண்வோன்னா ஆலைல குடுத்து ஒரு ரெண்டு கிலோ வெல்லோ வாங்கி குடுத்ருவோ தோழி அத வந்து செக்குல நல்லா ஆட்டி அ குடுப்பாங்க தோழி கசடுகள் வந்து அடில படிஞ்சிரு பாத்தீங்கன்னா வந்து மேல வந் து எண்ண இருக்கு இந்த எண்ணய அப்டியே வந்து பயன்படுத் துனா நமளுக்கு வந்து ஒரு ஒரு மாரி வந்து வாட அடிக்கு அத என்ன பண்ணனு கேட்டீங்கன்னா வெய்யில்ல வந்து வச்சு உலர்த்தணு தோழி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொறஞ்சபட்சோ ஒரு பைனஞ்சு நாளாவது அந்த எண்ணய என்ன பண்ணனுன்னா வெயில்ல வச்சு வச்சு எடுக்கணு அப்டி எடுக்றப்ப என்னாயிடுனு கேட்டீங்கன்னா அது உள்ள கசடுகள் எல்லாமே பத்தீங்னா அடில வந்துடு எண்ண மட்டு மேல இருக்கும் பாத்தீங்னா இந்த எண்ணைய நம்ம பயன்படுத்றனால வீட்லயே செஞ்ச எண்ணங்ற மாரி இத வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியு தரு பாத்தீங்கன்னா
ஆமா தொழி அதுல வந்து நீங்க அந்த எண்ண சொன்னீங்கள்ல தோழி வாட வருதுன்னு அதுக்கு காரணோ என்னன்னா தோழி அந்த வாட வர்றதுக்கு கார்ண
ம்
தேங்கா வந்து மொறைப்படி வந்து நல்லா காய வச்ச பதமா எடுக்கணு தோழி ஈரப்பதம் இரு க்கவே ர்க்க கூடாது ரெண்டாவது அ இன்னொன்னு வந்து அதுக்கு அளவுக்கதிகமா வெல்ல சேப்பாங்கல்ல அதோட அ அந்தந்த வெல்ல வந்து அந்த எள்ளுக்கு நிகரான முக்காவாசி இருக்கணு கண்டிப்பா அது இருந்தாதா எண்ணயோட கூடுதல் அதிகமா இருக்கு கசடு அதி கம்மியா வரும் அதத் திரும்ப அவங் ஆட்றாங்கல ஆட்டுற முறை இருக்கு மூணு விதமா ஆட் எண்ண எடுப்பாங்க சில பேர் ரெண்டாவது எடத்துலயே கட் பண்ணிருவாங்க அதனால என்ன பண்ணனுனா அந்த எண்ணயில வாட வர்றதுக்கு ஒரு வாய்ப்புருக்கு
ஆமா தோழி எங்க வீட்ல நாங்க வந்து ஆட்றது வந்து பாத்தீங்கனா சுத்தமான அச்சு வெள்ளத்த போட்டுதா இங்க ஆட்டுவோ தோழி வந்து பாத்தீங்கனா வேற எந்த ஒரு கலப்படோ இருக்காது சில பேர் பாத்தீங்கன்னா அதோட வந்து அ எல்லாம எலுமிச்சம் பழத்து சார புழுஞ்சி உட்ருவாங்க ம் செல பேரு பாத்தீங்கன்னா கடையில இருக்கக்கூடிய பொருட்கள வாங்கி போடுவாங்க அதோட சேத் து நாங்க அந்த மாரிலா செய்ய மாட்டோ ஏன் கேட்டீங்கனா இந்த புண்ணாக்க அதுலேந்து கெடைக்கக்கூடிய புண்ணாக்க வந்து எங்க வீட்டு மாடுகளுக்கு வந்து தீவனமா குடுப் உண்டு வெளியிலயே வாங்க மாட்டோ உண்டு எல்லா தெர்யாது ஆ அதுனால வந்து எந்த கெமிக்கல் க டுக்கணுமே பயன்படுத்தாம ஒண்ண ஆஎள்ளு அதோட பாத்தீங்கனா அச்சு வெல்லம் அல்லது உருண்ட வெல்லம் மட்டுந்தா கலப்போ தோழி வந்து பாத்தீங்னா இது வந்து ம் வாசனையா இருக் கு சுவையு அதிகமா இருக்கும் தோழி என்று பாத்தீங்கனா இப்ப நாங்க வந்து எப் தேங்காண்ண ஆட்டி ஆட்டோ அதே மாதிரி எள்ளும் ஆட்டியாச்சு அதுகப்பறோ பார்த்தீங்கனா கடலெண் வீட்லேயே கடல வெளையுறதுனால அந்த கடல எண்ணையு பாத்தீங்கனா நாங்க ஆட்டி வச்சுக்குவோ தோழி இப்ப அந்த எண்ணைய வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்னா நா எங்க சுற்றுல உள்ளவங்க சுத்திப்புறோ சூழல்ல இருக்குறவங்க சகோதரிகள் எல்லாருக்குமே பாத்தீங்கனா பகிர்ந்து குடுப்போ ஏன்னா அவங்களு பாத்தீங்கனா கடையில் தா வாங்கிகிட் இருபாங்க கடையில வாங்கறது மட்டு கெடையாது அது நல்லதா இருக்கனுங்கறதுதா ரொம்ப முக்கியோ அது காசக் கொடுத்து வாங்கினாலு நல்ல பொருளா இருந்தாதா
தோழி ஒரு வாசன வருந்தோழி அந்த வாசன வந்து எனக்கு புடிக்காது சில பேரு தோசையில ஊத்தி சாப்டுவாங்க அதனால கடலெண்ணல சமச்சா எனக்கு ஒடனே ஒத்துகாது தோழி அதனால கடலெண்ண மட்டு சம மக்க மாட்டே ஆனா கடலெண்ணையில தா சமைகிறது ரொம்ப நல்லது வாரோ வந்து இன்னைக்கு கடலெண்ணனா நாளைக்கு நல்லெண்ண அடுத்த நாள் தேங்கா எண்ண இப்டி ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு வகையான எண்ணெய நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா எந்தவித பாதிப்பு வராது
ஆமாந் தோழி ஆமாந் தோழி கண்டிப்பா வந்து ஒவ்வொரு தடவையு ஒவ்வொரு எண்ணெய யூஸ் பண்ணணு தோழி ஒரே எண்ணெய வந்து பயன்படுத் தவே கூடாது வந்து ஒரு நாள் கடலெண்ணெ ஒரு நாள் வெளக்கெண்ணெ வெளக்கெண்ணெயு வந்து பயன்படுத் தனு தோழி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வந்தது ஆமணக்கு கொட்டையில இருந்து அத வந்து தயாரிப்பாங்க பாத்தீங்கனா அதிகபட்சோ பாத்தீங்கனா குளிர்ச்சிகாக தா அந்த எண்ணெய வந்து பயன்படுத்துவாங்க அதுலேந்து நீங்க அத பத்தி கேள்விபட்ருக்கீங்ளா
ஆ கண்டிப்பா தோழி கேள்விபட்ருக்கே இது ஆமணக்குனாலே எனக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தா தெரியு சின்ன வயசுலலா தெரியாதுல்ல இதுலந்தா இந்த எண்ண வர்துனு ஆமா அதுனால வந்து மரத்து வெயில்ல வெப்போ தோழி
ஆ செரிங்க தோழி நன்றி தோழி